ஹலோ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி வீட்ல எப்டி இருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க
எல்லாரும் நலமாக இருக்கிறோம் நீங்க நல்லமா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க தோழி சொல்லுங்க தோழி ஷாப்பிங்னா எது பத்தி உங்ளுக் ஷாப்பிங் பண்ண பிடிக்கு
ஷாப்பிங்னா இப்போ எனக் ட்ரெஸ் எடுக்கறதுங்றது ரொம்ப புடிக்கு
அப்டிங்ளா சுடிதாரா சாரீயா எப்டி
ஆ சேரீயே எனக்கு அந்த அளவுக் கட்ட தெரியாது அ சுடிதார் தா ரோ அதிகமா மோஸ்லி குர்த்திஸ் தா போட்றது
ஆ ஓகே சிஸ்டர் என்ன மேரி குர்த்தி போஸ் அனாற்களி போட்றீங்ளா நல்லா ஸ்டெய்ட் குர்த்தி போட்றீங்ளா
அனார்களி ரொம்ப புடிக்கு
அனார்களி ரொம்ப புடிக்காது
ஆமா ஸ்டைட் குர்த்திப் போடுவ ஆனா போட்டு லெகின் போடுவ அந்த நார்மல் பேண்ட் அது போட்றது புடிக்காது இருந்தாலு இப்ப ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லயா அதனால அதையு ட்ரை பண்லான் இருக்க
ஓகே என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு சிஸ்டர்
அந்த பேண்ட் வித்து ஷாலு அந்த செட்டா வருதுல்ல உங்ளுக்கு துப்பட்டாவோட ஆமா த்ரீ பீஸ் செட்டு ஆமா ஆ
ஓகே ஓகே கே கே நல்லாதா இருக்கு நானே யூஸ் பண்ணிட்ருக்க இப்ப கூட எடுத்த ப்ளிஃப்கார்ட்லதா எடுத்த கிளாத் வாய்சு நல்லா இருக் சூப்ரா இருக்கு
நமக்கு ரேட்டு அஃபோடபிளா இருக்கு
ஆமாங்க உண்ம அதுதா வெளிய நம்ம பொட்டிக்குலலா பொய் எடுக்குறதோட இது அ அந் இதோட பிசோலயு செரி ப்லிப்காட்லயு செரி சூப்ரா இருக் குவால்டி
ஆமா
அந்த ஆபிஸ் வேர்கு டெய்லி யூஸ் பண்றதுக்கெல்லா யூஸ் ஆகு நல்லா இருக் கிளாத்து
ஆமா தோழி இப்ப நீங்க இப்ப ஒரு சுடிதார் எடுக்குறீங்க அப்டின்னா என்ன ரேட்ல எடுப்பீங்க அது உங்ளுக்கு எத்தன வருஷொ வரு
அ தோழி வந்து நா வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மினிமொ பேசிக்கு இதுல எடுக்குறது ஓகேங்ளா அது டூ இயர்ஸ்க்கு மேல போட மாட்டே அது ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டேன்னா அதுக் பெறகு போட மாட்டே தோழி நா ஒரு பியூ டிஷ்னு ஸோ நா வந்து அப்டி தா யூஸ் பண்ணுவே ஆ அது போலதா யூஸ் பண்ணுவன் நாலு வாட்டி மூணு வாட்டி யூஸ் பண்டேன்னா போது அப்டினுட்டு யாருக்கனா குடு த்துருவே தோழி நானு
ஆ சிறப்பு தோழி நம்ப வந்து அதத் தனியா மூட்ட கட்டி போடாம அது யாருகிட்டயாது குடுத்து அது அவுங்களுக்கு பயன்படுதுன்னா அது நல்லது
கண்டிப்பா நல்ல விஷ்யோ இய் எல்லா யூஸ் பண்ணுவாங்க தோழி அது நம்ப ரொம்ப ரேரா நம்ப அடி அடிச் வச்சிப் போறதுல ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போட்டு யூஸ் பண்ணிட்டு புதுசா இருக்கு இல்லாதபட்டவங்களுக் நாங்க கடைக்கு வரவங்களுக்கு குடுத்துருக்கன் தோழி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்டின் இட்டு
சரி இப்ப நா எப்டின்னா ரெண்டு டைம் போடுவே மூணாது டயோ அந்த துணிய வந்து நம் மளால போட முடியாது ஒண்ணு நம்ம டைட் ஆயிடுவோ ஒடம்பு குண்டாப் போயிடு அதனால அதக் கண்டிப்பா அது அத அப்டியே ஒரு இரண்டு வருஷத்துக்கு வந்து அந்த பீரோலையே இருக்கு ரொம்ப முடியாம என்னோட தங்கச்சல்லா வருவாங்க ஊர்ல இருந்து வந்து அழகா ஒண்ணு ஆளுக்கு ஒண்ணு எடுத்து போட்டுட்டு போயிடுவாங்க
ஆ நீங்க டயட் கண்ட்ரோல் பண்ணலால்ல தோழி நீங்க ஏ அப்டி யோசிக்க அந்த டிரெஸ் போட்ணுன்னா நம்ம ஒடம்பு ஃபிட் பிட்டா வச்சுக்கணுன்னு நெனைக்குணுல்ல நீங்க ஏ அத யோசிக்ல
எனக்கு அது ரொம்ப நாளா இப்ப யோசனையா இருக்கு முன்னாடியில்லா ரொம்ப ஒல்லியாத்தா இருந்தே இப்போ ஒரு கொழந்த பொறந்தது கொழந்த பொ பொறந்து ஃபீட் பண்ணிட்டு தா இருக்காங்க அவங்க இன்னு ஒன்றர வய் ஆகுது அ ரொம் இப்ப ஒரு பதனஞ்சு கிலோ போல அ இன்கிரீஸ் ஆய்ட்டே
ஓ எவ்ளோ இருந்தீங்க பேசிக்கா மேரேஜ் ஆயினப்போ
நாம் அறுவத்திமூணோ அறுவத்ரெண்டோ இருந்தே
ஆ இப்போ ஆ ஓகே தோழி இப்ப எழுவத்தஞ் ஓகே ஓகே பாப்பாக்கு ஃபீட் பண்டிட் அதா கொழந்தைக்கு ஃபீட் பண்றதுனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது தோழி நம்ப புள்ளைக்கு பால் வரணுன்னுட்டு சாப்ட்டுக்கிட்டே இருப் அ புள்ளைக்கு நம்பளுக் கோசோ சாப்டல அந்த புள்ளைங்களுக்கு பால் வரணுன்ட்டு தா சாப்டப் போறோ இல்லையா அதுனால ஆ அதுனாலதா நீங்க எல்லா வெயிட் வெயிட் போட்டது என்ன எல்லாருமே நம்ப அப்டித்தா வெயிட் போட்டது அது அப்புரோ அந்த ஃபீ்ட் நிறுத்திட்டப் பெறகு நம்ம டையட் ஃபாலோ பண்ணலா கரெக்டா மெயின்டன் பண்ணிக்கலா கொஞ்சோ பா கொழந்தைக்கு பால் குடுக்குற வரயு அப்டித்தா இருக்கு உங்ளுக்கு
நா வந்து இப்ப கொழந்தைக்கு வந்து ஒண்ணு புள்ளி எட்டு மாசொ ஆகுது ஏன்னா ஒரு நாலு மாசத்துல செகண்ட் பர்த்டேவே வரப்போகுது இன்னமு நிறுத்தல எம் மாமியார் என்னன்னா நிறுத்தக் கூடாது அப்டின்னு சொ சொல்றாங்க நாலு வயசு வரையு கொழந்தெக்கு பால் குடுக்கணுன் சொல்றாங்க அவ்ங்க காலத்துல நடந் அவுங்க காலத் த்துல செஞ்சதெல்லா என்ன செய்ய சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க
ஓ ஓ ஓ தோழி ச அ அ
அதெல்லா நா முடியாதுன் சொல்லிட்டே அ ம் இவன் அதா ரெண்டு வய்சுக்குள்ள நிறுத்தணுன் ட்ரை பண்றே ஆனா என்னால ரொம் ரொம்ப முடில ரொம்ப பிடிவாதோ புடிக்கிறா எப்பிடி நா அத நிறுத்துறதுன்னே எனக்கு தெரில
ஓ ஓ உங்களுக்கு நிறுத்துறதுக்கு தெரில உங்க மாமியார் கிட்ட கேட்டா அவுங்க நாலு வய்சு வரையு பாலு ஃபீட் பண்ணுன்றாங்க இல்லெயா ஹ்ம்
ஆமா அவுங்க வீட்ல பெட் எப்டின்னா அவுங்க வீட்ல எல்லாருமே பெண் கொழந்தைகள் தா ஆண் கொழந்தைகளே கெடையாது இவன் தான் முதன் என்னுடைய குழந்த தா முதல் ஆண் கொழந்தை அதனால ஆ அதனால அவன் நல்லா ஆரோக்யமா இருக்கணு தெம்பு ஆரோக்யமா இருக்கணுன்ட்டு சொல்றாங்க ஆனா அவுங்க சொல்றதுல்லா நா கண்டிப் ப்பா நடைமுறைக்கே வராது எனா நம்ப நம்ப ஒர் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோ இல்லையா எனக்கு இப்ப வே ஒடம்பு வந்து அதிகமாக வெய்ட் போட்டுட்டு இருக்கறனால எனக்கு அதுவே ஒரு கவலையா இருக்கு ரொம்ப எனக்கு ஆல்ரெடி இந்த பீ சி ஓ டி ப்ரச்சன அதெல்லா இருந்துச்சு அ அப்ப கூட எனக் கு ஆனா வெய்ட் போடல இப்ப இந்த நேரத்துல வெய்ட் போட்டுட்டு இருக்கு சோ எனக்கு அதுவே ஒரு பெரிய கவலயா இருக்கு முடுஞ்ச அளவுக்கு பால் குடுக்றத நிறுத்திட்டு வெய்ட் லாஸ் பண்ணலா அப்டின்னு இருக்கே
ம் கண்டிப்பா தோழி வெய்ட் லாஸ்
உங்களுக்கு அத பத்தி எதா தெருஞ்சா சொல்லுங்க
ஆ நல்லா நீங்க வாக்கிங் போங்க எக்சசைஸ் பண்ணுங்க டைட் த்த நல்லா தண்ணி குடிங்க நா வந்து இருந்த நூறு கிலோ இருந்த இப்ப வந்து எழுவது கிலோ இருக்கே இந்த த்ரீ ஃபோர் மந்துதா ஒடம்புல ரெடியூஸ் பண்ண அவ்ளோ வெய்ட்டா
நீங்ளா
ஜிம் எல்லா போல தோழி நம்மளுக்கு ஜிம்மு போற அளவுக்குல்லா டைம் இல்ல செரிங்களா ரன்னிங்லே இருக்கறோ னாலா சோ நா வந்து வீட்ல காலேல மார்னிங் எழுந்தப்போ ஒரு வன் ஹவர் வாக்கிங் போவெ வாக்கிங் போய்ட்டு வந்துட்டு நல்லா வாம் வாட்ரு ஒரு அந் அர லிட்டர் தண்ணி குடிச்சிருவ அதுக்கப்பறோ சமக்கெற்து செய்றது அப்டி இருக்க சொல்ல ஒரு கால் மண் நேரோ ஆஃப்னவர் வந்து எக்சசைஸ் ஃபாலோ பண்ணுவ தோழி நானு எக்சசைஸ் கண்டிப்பா எ ஃபாலோ பண்ணுவ அப்றம் வந்து இந்த கொண்டைக்கடல இத சாலட் ஆட்டம் பண்ணி பிரேக் பாஸ்ட் முடிச்சுருவன் மாட்டர் நா லன்சுக்கு வந்து ஒரு கப் ரைஸ்ஸு ரெண்டு பொரியலு ஒரு எக்கு ஈவினிங் ஒரு டீ ஒரு டீ கம்பல்சரியா டீ சாப்பணு அதா நா பனவெள்ளத்துல டீ போட்டு சாப்ட்டுப்ப தோழி டின்னர் சாப்ட மாட்ட
அப்ப இரவு வந்து ஒ இரவு உணவ நீங்க எத்தன மணிக்கு முடிப்பீங்க
ஏழு மணிக்குள்ள முடிச்சுருவ அது ஓட்ஸ்சு என்ன ஆப்பிளு பப்பாயா என்ன இருக்கோ ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எதுன்னா ஒன்னு சாப்ட்டுட்டு சுகர் இல்லாம சாப்ட்டுப தோழி நான் அவ்ளோதா இதுதா நா ஃபாலோ பண்ணி தே கப்பு ரொம்ப ராகி களி இப்பிடி எல்லா சப்பா த்தி எப்ப லஞ்சு க கம்மி பண்ணிட்டு ரைஸ்ச கம்மி பண்ட்டு இதெல்லா எடுத்துப்பன் தோழி இதுல கம்மியா ஆட்ன போர் கே டென் கேஜி கம்மி ஆன அதுக்கு பிறகு என்னால கம்மி பண்ண முடில தோழி
சோ சாட் எழுவதுங்கிறது நல்ல ஒரு இதுதான் எடை குறை புதான் ஆனா ரொம்ப எடை குறைச்சாலும் அதுலோட நமக்கு முகத்தை பாத்துட்டு இப்ப புதுசா பாக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் உங்க கணவர்லாம் இத பத்தி என்ன சொன்னாங்க
ஆ எந்த இப்போ நம்மளுக்கு ஏஜ் ஆகுதுனால சரி இப்ப எனக்கு ஃபாட்டி ஆகுது இல்லைங்களா அதனால வெயிட் லாஸ் பண்ணா கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான்னுட்டு நான் கொறைச்சதுல எதும் சொல்லலீங்க நார்மலா எதுவும் ஓகேங்களா நார்மலா இருக்கு குல இருந்து வெயிட் லாஸ் பண்ணன்னா இப்ப இன்னும் வந்து சுடிதார்சு கொஞ்சம் இதுவா போட்டிருந்தான் இப்ப இன்னும் கொஞ்சம் மாடலா இருக்கன் அவ்ளோ தான் தோழி
கண்டிப்பாக தோழி இப்ப முகத்துக்கு வந் து என்னென்ன கிரீம்கல்லாம் நீங்க பயன்படுத்துவீங்க எது நல்லா இருக்கும் இப்ப வெளில நம்ம ஒரு வெளியூர் போறோம் அப்டின்னா ஒரு போட்டோ ஷூட்டுக்கு வந்து சில கிரீம்கள் போட்டோம்னா நல்லா இருக்கும்பாங்க அந்த ஒரு கிரீம் மட்டும் போட்டா போதும் அப்டிம்பாங்க அப்ப எப் எப்டி அந்த மேக்கப் எல்லாம் போடுவீங்க ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் மாரி இருந்தா சொல்லுங்க
பவுண்டேஷன் பத்தி கேக்குறீங்களா சன்ஸ்கிரீன் பத்தி கேக்குறீங்களா
ஆ சன்ஸ்கிரீன் பத்தியு சொல்லுங்க எனக்கு அது தெரியாது ஆனா எல்லாருமே உபயோகிக்க சொல்றாங்க இப்ப நம்ம மார்க் க்கெட்டிங் பீட்ல இருக்கோ வெயில்ல அலைய் யருதுனால நம்ம கை கை கால் எல்லாமே ஒரு தனித்தனி டோன்ல இருக்கு
ஓகே தோழி ஓகே தோழி ம் ம்
பண்ணலாங்கறதையு சொல்லுங்க
சன்ஸ்கிரீம் வந்து சன்ஸ்கிரீம் எந்த ப்ராடக்ட் வேணா எடுத்துக்கலா செரிங்களா சன்ஸ்கிரீம் வந்து ஒன்னு இந்த இதுன்றதுயில் சன்ஸ்கிரீன் வந்து நார்மலா எல்லாமே எடுத்துக்கு மாசுரேஷ் வந்து எது வேணா எடுத்துக்கோங்க உங்களுக்கு புடிச்சது உங்க பட்ஜெட்க்கு ஏத்த போல மாய்ஷ்ரேசன் வாங்கிங்கோங்க பவுண்டேஷன் வந்து நைக்கால வந்து நைக்கா ப்ராடக்ட்ட வந்து ஃபோர் எய்டிட்டியோ ஃபைவ் எய்டியோ இருக்கு அந்த பவுண்டேஷன் மட்டு வாங்கிக்கோங்க செரிங்களா அச்சும்மா ஒரு ஒரு டிராப்ஸ் எடுத்துட்டு லைட்டா ஒரு டூ திரி டாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ல அப் அப்ளே பண்ணிக்கோங்க அதுக்கு ஏத்த போல பவுடரு நார்மல் பவுடர்னா யூஸ் பண்ணு இல்ல இல்ல பவுண்டேஷன் பவுடர் வேண யூஸ் பண்ட்டு அதுக்கு மேல காஜலோ லிப்ஸ்டிக்கோ போட்டிங்கன்னா அது டே ஃபுல்லா அப்டியே இருக்கு அந்த மேக்கப் வந்து உங்களுக்கு ஆ கலையவே கலையாது டேன் ஆவே ஆவாது உங்களுக்குக் நீங்க போயிட்டு நீங்க வந்து நீங்களே ரிமூவ் பண்ணா மட்டும்தா அந்த அந்த பவுண்டேஷன் நம்ம இல்ல இருக்குறது நம்ம வெளிய எடுக்குறோ அதுவரையு ஓ தண்ணியில பட்ர வேர்வ தண்ணி மழ தண்ணி எல்லா படுது நம்ம பவுண்டேஷன் களையண்றது வாய்ப்பே இல்ல சிஸ்டர்
கண்டிப்பாக இப்ப நீங்க பஃவுண்டேஷன் சொன்னீங்க இல்லையா இப்ப அதுல வந்து ஓ ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கும் மாறுபடும் இல்லையா அப்ப என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சோ டஸ்கியான ஸ்கின் டோன் தான் அப்டி இருக்கு போத் வந்து நான் இப்ப அத எப்டி நா செலக்ட் பண்றது
அதுல வந்து ஒரு பன்னெண்டு ஷேடு குடுத்துருப்பாங்க ஓகேங்களா உங்க ஸ்கின்னுக்கு ஏத்தப்ப பேஸ் ஒவர் அதுலே பா அதுலயே பாக்கலா நம் ஸ்கின்னுக்கு எப்டி கரெக்டா இருக்குன்னனு அந்த ஷேடு கிடைக்கும் இப்ப உங்கள்து வந்து எ நா எயிட் இல்ன்னா செவன் யூஸ் பண்ணலா உங்க டார்க் ஸ்க்கின்க்கு ஓகேங்களா நீங்க மிடியமா இருந்தீங்கன்னா எயிட் யிட் இல்லன்னா செவன் அந்த நைக்கால யூஸ் பண்றப்போ அந்த அந்த ப்ராடக்ட்ஸ்லா ஏது அது யுஸ் பண்ணலா ஏன்னா அது நம்ம பிங்க் கலர் ஓகேங்களா ஒவ்வொரு செரோ இல்லாம ஒவ்வொரு டார்க் சில மீடியமான கலர்ஸ் நம்ம ட நம்ம இந்த கலர்ல ஸ்கின் கலர்ல குடுப்பாங்க எய்ட்டு இல்ல எய்ட் எய்ட்டு இல்லனா செவன் எடுத்துப்ப ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் எய்ட்டு ஆ ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் எடுத்துக்கோங்க தோழி
சரி தோழி நெறைய விஷயங்கள் சொன்னீங்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இத நீங்க சொன்னத வச்சு நா ஒரு மேக்கப்பு ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்ககிட்ட சொல்ற தோழி ரொம்ப நன்றி தொடர்ந்து பேசலாம்
ஆ திருப்பி வரீங்களா நீங்க
ஆ வர வரன் தோழி
ஆ வாங்க